ஆ லு டூப்பர் பா நீங்க எப்டி இருக்
நல்லா இருக்கே
நீங்க வெளிய ட்ரிப்
இப்ப நா கோயிலுக்குதாங்க அதிகமா சேர் சேர்
எங்க ஹேப்பியா போன மூமெண்ட்னா
கோயிலுக்கு போறது மட்டுந்தா இங்க ஹேப் மத்தியானம் வந்த வேலைகள் எதுமே கெடையா அது விட்டா நா அம்மா வீட்டுக்கு போவே நா போனா அவுங்களுக்கு ரொம்ப புடிக்கு அண்ண வீட்டுக்கு போரது
ஏ நெறைய வந்து கோயில்தா வந்து இது பண்ணுவீங்ளா
ஆமா போஸ்னலா வேற எங்கயும் ஸ்டோரு இந்த மார்லா போனதுல்ல
நாங் நாங்களு கோயிலுக்கும் போவோ சுத்தி பக்குறத்துக்கும் போவோ பிளேசஸ் எல்லாம்ப்பா பாண்டிச்சேரி இப்டி எல்லா பீச்சு இந்த மாரி எல்லாம் போ மாட்டீங்களா
அந்த மாதிரிலா எதுவும் போறது இல்ல
ம்
போயிருக்கே நாஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா இருக் தெனோ சுத்தி இருக்கேன் எங்க வீட்ல குடியிருக்கோம் வலி உன்னாவே பாண்டிச்சேரி எங்க மாமா வீடு பாண்டிச்சேரிலதா இருந்தது அதனால அங்க லவுங் ஒன்றர மாசம் பாண்டிலதா சுத் தறது வைக்கிறது எல்லாம்
ம்
இங் இப்பல்லாம் அப்டே ரொட்டின் மாச்சிதான் போனோம் எதா பக்கத்துல கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயிலு இது அது ட்ராவல் பண்ட்டு போறது அந்த மாரி ஆயிடுச்சி
பசங்கனால அப்டே சூழ்நெல ஸ்கூல்லு அது இதுன்னு மாறிருது நான் கூட அப்பல்லா லீவ் விட்டா ஃபர்ஸ்ட்ல அம்மா வீட்ல இருப்பே ஜாலியா சுத்தலாமே அப்படின்ட்டுனு இப்ப எல்லாம் அப்டியே என்ன பண்றது சொல்றது அப்டியே கமிட்மெண்ட்ஸு பசங்க லீவ் கெடைக்கிறது கஷ்டம் ஐ ஸ்கூல் ஆவ ஆவ அப்டே சுத்தமா முடியமான்ட்டது எங்கயுமே போறுத்துக்கு லீவு இது ரொம் ரொம்ப பாக்க வேண்டிதா இருக்கு எப்போ எப்போ வரும் எப்டி போலாம் அது நம்மளுக்கு ஃப்ரீ விட்டாவே போதுன் நெனைக்கிறோம் நம்ப ரெஸ்ட்டு விட்டாவே
நாலாம் அப்டிதா நெனைச்சேன் இந்த தடவ லீவுக்கு நாங்க பயங்கறமா பிளான் பண்ணோம் பட் எதுவுமே போலாம் போய்கிலாம் போய்க்கிலாம் போய்கிலாம் ஓடிட்டேங்கிற மாரே ஆயிடுச்சி
ம் அப்டே போகும்
ஆமா
நீங்களா நெறையா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவிங்களா ஆஃப்லைன் ஷாப்பிங் பண்ணுவிங்களா
எனக்கு ட்ரெஸ் வேணா மட்டும் ஆன்லைன்ல போட்டுக்குவேன்
ஆன்லைன்லியா ஏன் அது பேவரெட்டு
அது நம்மளுக்கு புடிச்ச கலர் பாக்கலாம் புடிச்சது பாக்கலாம்
இல்ல சில இதெல்லாம் டேமேஜா வரு
அது ரிட்டன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்னும் பி எனக்கு இன்ன வரைக்கும் அந்த மாரி ஆனதில்ல ஆ என்னன்னா எனக்கு ஆர்டர் போட வருவ என் கரெட்டா எனக் கரெட்டா இருக்கும் பாப்பாவுக்குல்லாம் கரெட்டா இருக்குமா? என்னான் தெரி ல அதனால போடமாட்டே ஆனா இப் ரீசென்டா பாப்பாவுக்மே போட்ட கரெக்டாதா இருந்துச்சு
ம் நா‌ கொஞ்சோ ஆன்லைன்ல யோசிப்பட்டு கீழ போயிட்டு ரீவைஸ் பாப்பனா அப்போ ஐயையோ கொழப்ஸ் ஆய்டுமே வேண்டா அப்டின்டுமே
அப்டி நீங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மேல ஃபோருக்கு மேலயே போயிச்சுன்னா அந்த பிராடெக்ட் நல்லாருக்கு அது நம்ம ரேட் ஃபோர் பாயிண்ட் மேல இருக்கணு கீழ வந்து ரிவ்யூ பாருங்க ஒரு பத்து கமெண்ட்டாவது உங்களுக்கு நல்ல ரிவ்யூ வந்துருந்துனா
ம்
கண்டிப்பா உங்களுக்கு இதாயிரு அது பிராடெக்ட் நல்லாதா இருக்கு எதுக்காக நா போறன்னா ஒரு அபோர்டபுள் ரேட்டு து
ஆ ஆ அதுவும் கரெக்ட்டுதா அப்புடியேதா கடைலெல்லாம் பாத்தாக்கா எம்மா நீங்க சொல்ற மாரி இன்னு ஹெவியா தா விக்கிறாங்கோ பட் ஓகே ரேட் வைஸ் பாத்தா ஓக் ஓகே வா இருக்கு அந்த போட்டோ பிட்டெல்லா பாத்தா செமயா இருக்கு அப்புடியே கீழ போய் பாத்தா கொஞ்சோ வேற் ற மாரி வேரியேஷன் த்துனா இருக்குமா ச சில பேர்லா போட்டோஸ் போட்ருப்பாங்க அந்த போட்டோஸ் பாத்தா சில தெல்லா வேண்டான் தோணு அந்த ஒரு ரீசன் னு அப்புறமா என்னா டேமஜா வருமா இன்னொன்னு ஒர் ஒருத்துரு தோனி இது ஓனி ஒரு கலரு இது ஒரு கலரு வீட்டுக்கெல்லா வருமா அதனால வந்து மிஸ்மேச் ஆவாம வந்துருமான்ற ஒரு இதுல அதிகமா போட மாட்ட நேர்ல போய் இன்னொன்னு நேர்ல போய் பாக்குறதுன்னா எனக்கு கொஞ்சோ பாத்து எடுக்குறதுனா கொஞ்சோ புடிக்கு அதனால அப்டி எடுக் எடுப்ப ஆன்லைன்ல கொஞ்சோ கம்மிதா வேணா வீட்டுக்கு ஹோம் டெக்கோர்ஸ்ஸு இந்த மாதிரி எல்லா வாங்குவ புராடெக்ட்ஸ் எல்லா ஆ இந்த டிரெஸ்ஸு மட் டு கொஞ்சோ நேர்ல போய் பாத்து எடுக்குவ அந்த மாதிரி
எனக்கு இந்த ரஃப்யூஸ் டிரெஸ்ஸு எனக்கு வீட்டுக்கு தேவையான டிரெஸ்ஸு இருக்கு பாத்தீங்களா அது மட்டு நா இப்ப ப ஒரு த்ரீ பிஃப்டிக்கு எடுத்தன்னு வெச்சுக்கோங் கலே அது ப ஒரு அஞ்சாறு தடவ ஒரு பத் ஒரு தட சொல்லுங்கள போட்டுபுட்டு அது தூக்கி போட்ருலா அ தா வேல முடிஞ்சா அந்த ட்ரெஸ் ஒட ஒர்த் அவ்ளோதா இருக்
ம் ம்ம் கரெக்
போட்டு அப்பிடே தூக் கி போட்டு போயிட்டே இருக்கலா
த் நெறையா இந்த மாரிதா நீ சொல்ற மாரிதா திரி ஃபிப்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாரி ஆடர் போட்டுப்பே எவ்ளோ வேனுமோ டைம்ஸ் யூஸ் பண்ட்டு தூக்கி போட்டுருவே அப்பிடின்ற மாரி சொல்லுவாங்கோ இந்த ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாரி திரி புடிக்கு போல
காமனா நாலு நிலை கி எடுத்தா போது அது எல்லாத்துக்குமே எல்லாச்சாயு போட்டுக்ல்லா மேஷ் பண்ணி போட்டுட்டு யூஸ் ஆச்சினா தூக்கி போட்டு வேற ட்ரெஸ் போண்ணலா ஆயிர ரெண்டாயிரவ கணக் ல்லா போட்டுட்டு அத யூஸ் பண்ண போறது கெடையாது என்னைக்கோ ஒரு நாள் யூ பண்றதுக்கு அந்த ட்ரஸ் போடுறது ஆஹ நீஸ் குன்ட்டு போய்ர்ல்லா நாலா மைன் செட் அப்பிடிதா வச்சிருந்
விண்டு லெக்கின்ஸ் எல்லா அவ்வளோ செட் ஆவுறதல்லபா அது நைட்ல படுக்குபோதெல்லா லெக்கின்ஸ்ன சுத்தமா அந்த ஃப்ரீ பேண்ட்னா கூட கொஞ்சோ படுத்துருவே ஆனால நா முடிஞ்ச வரிக்கு கொஞ்சோ ஃப்ரீ பேண்டா வீடல நைட்டி தா இல்ல சம்டைம்ஸ் எங்கியாச் த்து வெளியில கொடு போவ இல்ல அந்த மாரி நைட் ட்ராவலிங் இப்போ பண்ணம் போதுன்ட்டு லெக்கின்ஸ்ட்டு மாட்டிச்கிச்சன்னா அது எனக்கு கொஞ்சம ரொம்ப கஷ்டோ ஆ அது வந்து ஒரு மாரி வீட் டேட்டா இருக்கு லைக் கேன்ஸ் நைட்ல தூக்கமே வராது எனக்கு அதுவே இந்த மாரி கொஞ்சோ ஃப்ரீ பேண்ட்னா கொஞ்சோ வந்து ஒன்னு நல்லா இருக்கு கம்ஃபர்ட்டபிளா அனால அப்பிடி யோசிப்பே எங்கன்னா டிராவிலிங்கு நைட் டைமு அப்பிடின்னா முடிஞ்ச வரைக்கு ஒரு டைம் அப்பிடிதா ட்ரெயின்ல தெரியாம டிராவலிங்க் அப்போ லெக்கின்ஸ் போட்டுனு போயிட்டே சித்தமா எனக்கு செ ட்டு அவ்வளவு ஒரு மாதிரி நைட்டு தூ க்குமே வரல அதனால இப்பத்துலந்து அப்டி மாட்டிக்கணு அப்போ லக்கின்ஸ் தா நமக்கு பிரச்சன செட் ஆகல
லெக்கின்னு காத்து உள்ளற நம்மளுக்கு யேரு உள்ளற போகவே போகாது ரொம்ப டைட்னஸ் கொடுக்குற மாரி இருக்கு அப்புறோ அந்த சைட்லல்லா ரொம்ப ராஷஸ் மாரி ரி வர ஆரம்பிச்சிரு
ச்சிங் மாரியே இருக்கு கால எல்லா ஒரு மாதிரி செட் ஆவல அதனால
வேர்த்து வேத்ததாக காத்து உளார போலல
தெரியுதுல எவ்வளோ ஃப்ரீய ஆனாலு அப்டியே போட்டுட்டு
ஸ்ட்ரைட் பேன் மாதிரி இருக்கு
லா ஆமா சிஸ்டர் ஸ்ட்ரெய்ட் பேன்ட் மாரி அந்த மாரி ஆ ம் பளாஜோ பேன்ட் ஆமா அந்த மாரி பளாஜோ பேன்ட் இந்த மாரி போட்டுக்கலா அவோ அது ஷ்னலா வெளிய ட்ராவலிங்கன்ன மட்டு லெக்கின்ஸ் யூஸ் பண்ணாமனுுல்ல அதுக்காக பண்ற டே டைம்ல மட்டு பண்ணுவ எங்கயாச்சு இதாவே கொஞ்ச நேரோ ஒர்கா போய்ட்டு வரும்போது அந்த மாரி டைம்ல லா பண்ணுவ ஆ மத்தபடி நைட் ட்ராவல்குனா இந்த லூஸ் அது மாரி இப்ப ஆல்மோஸ்ட் இந்த ஆ சுரி செட்ஸ்ல்லா பாத்தீன்னா த்ரி திரீ பீஸ் செட் வருதெல்லா இப்ப ஆல்மோஸ்ட் ஸ்டிச் ஸ்ட்ரைட்டா வருது நல்ல ஸ்ட்ரைட்பேன்ட் மாரி
ம் ம் ம்
இப்ப லெக்கின்ஸும் போ பழைய மாரி இத ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த மாதிரி பேண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சோ ஷார்ட்டா காலுக்கு மேல தூக்குன மாதிரி அந்த மாதிரிதானே வருது இப்ப எல்லா பேண்ட்ஸ் பே சரி
ஆமா கண்டிப்பா
இப்ப நிறைய அந்த மாதிரி பேண்ட் வர ஆரம்பிச்சிருடுச்சு சரி அந்த மாதிரி செட்டா வாங்கடுவேனா அது போட்டுருவே நிறையு அது அவ்வளோவா தெரியாது இது கொஞ்சோ கம்ஃபர்டபிளா இருக்கு எனக்கு அதனால முடிஞ்ச வரைக்கு இது போட்டுக் குர்து இந்த மாரி யூஸ் பண்றது நீங்க வீட்ல நைட்டி போடுவீங்களா இல்ல இது என்னது டீ ஷர்ட்டு இந்த மாரி
ஆஹஹா நைட்டி தாங்க போடுறது நைட்டி தா அதுக்கு இருக்க கம்ஃபர்ட்டபிள் நைட்டிதா ரிவர்ஸ் பண்ணுவே எனக்கு அதுலருக் க்க ஃப்ரீடம் வேற எதுலயுமே இருக்காது
எனக்கு ஆனா புடிக்கு நைட் ட்ரெஸ் எல்லா போடணும்ன்னே ஆ எங்க வீட்டுல வந்து மாமியாரு எல்லா ஜாயின்ட் ஃபேமிலின்றது அதானா நீங்க போடமாட்டே வெளியில எல்லா போனா போட்டுருவே எங்க வீட்டுக்காரு எதுவு சொல்ல மாட்டாரு
ஓ நீங்க ஜாயின் ஃபேமில இருக்கீங்களா
ஜாயின் ஃபேமில இருக்கறதுனால கொஞ்சோ இதெல்லாம் ரிஸ்க்
கண்டிப்பா கண்டிப்பா ஏ நீங்க ஜாயிண்ட் ஃபேமில சொல்றீங்க நான் கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் நைட்டி போட்டதே கெடையாது
ம் ஆ ஃபுல்லா சுடிதார்லே இருக்கணும் இல்ல நைட்டி வெரைக்கும் அலோடு இருக் து இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்த கூடம் நைட்டி வேனுனா போட்டுக்கலாம் இந்த நைட் டிரெஸு இந்த மாரி ஜீன்ஸ்ஸு டி ஷட்டு இந்த மாரி எல்லாம் அலௌட் பண்ண மாட்டாங்க அவுங்கல்லாம் அதனால இது ஆசையா இருக்குமா இதெல்லாம் வந்து அம்மா வீட்டுக்கு போனாலும் இல்ல வீட்டுக்காரு கூட தனியா ட்ரிப்பு போனாலோ இந்த மாரி எல்லாம் போனா இந்த மாரி டைம்லலாம் போட்டுருவ அவரு எதுமே கேக்கவும் மாட்டாரு உன் இஷ்ட்டபடி போட்டுக்கோன்னுவாரு ஆனா நானே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக் கிறதுனால இதெல்லாம் நம்ம வேண்டாம் போட வேண்டாம் அப்டின்ற மாரி நம்ப நம் நம்போ டிரெஸ் கோடு கொஞ்சம் நீட்டா போட்டா அவுங்களும் சைலண்ட்டா இருப்பாங்க